ஆ நா வரே புள்ளய பையனு புள்ளயு ரெண்டு ரொம்ப குரும்பு பண்ணிட்டே இருந்தாங்களா டென்ஷன் ஆயிருச்சி தம்பி என்ன பண்ணா தெரியுமா பண்ணி எடுத்து வீடு பூரா இதுக்கு அப்றோ அவனே வழுக்கி கீ விழுந்துட்டான்தாண்டி எனக்கு வேற கோ ரொம்ப டென்ஷனும் ஆயிடு ச்சு இதுவு ஆயிடுச்சு ஆ க்குல்ல தைலத்த எடுத்து ஒரு செகேண்ட் கூட இல்ல எங்கிருந்து எடுத்துதுனே தெர்ல அஸ் தின் ஒழுச்சு வச்சிருக்கு செல்ப் குள்ள கைய வுட்டு எடுத்து லயாவு இவனு சாப்புட்டாங்க அப்றோ எனக்கு பயம் பு து புடுச்சு கையெல்லா கழிவுட்டு வாயெல்லா சுத்தமா துணி வச்சு தொடச்சூட்டு எல்லா பண்ணி எல்லாம் பண்ணி விட்டுட்டு இப்ப எங் துல என்னைவ என்னையு வீட்லயு திட்றாங்க ஏன் இப்டி பண்ற அப்டின்னு அப்றோ போய் தை இல்லகனு சொல்ட்டு எல்லா கிளீன் பண்ணி வித்துட்டு கோவத்துல ஒரு அடி வச்சேம்பாரு அவ கையில போட்ருக்க காப்லயே பட்ருச்சு காப்புல பட்டுட்டு காப்புல பட்டு என்னாச்சு என் கையில இந்த ஃபிங்கர் இருக் குள்ள இந்த ரிங் ஃபிங்கரு ரைட் கையில அந்த எடத்துல பட்டு ஒரு செகேண்ட்லயே என்ன ஆச்சு பபுள் மாரி வீங்கிருச்சு கல்லு மாரி ஆயிருச்சு என்னன்னு பார்த்தா கலர்ன மாறிட்ச்சு அந்த வேரலே எனக்கு இப்ப வரைக்கு எனக்கு அப்டிய கல்லு மாரி இருக்கு ப தெர்ல நல்லா நல்லா பட்ரிச்சு போல என்ன பண்றது தெரில அப்டியே ஜம்பண்ணி ஜம்பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வெளையாடிட்டுருக்குது
ஷாஃப்னர் குப்பையா போட் விட்டு வச்சிருக்கிறாடி பெட்டுல வந்து பாத்தா அப்போ ஒரு பென்சிலு வேஸ் டிவி அத்தன குப் உப்பு போட்டு வெச்சிகுருக்குறா அடிக்கிறக்கு கஷ் ஷ்டமா இருக்கு நல்லா அடிச்சுட்டே எங்க ஹாஸ்டல்ல தா சேத்து உட்லாமான் க்கறனால ஸ்கூலுக்கு மேலயே ஹாஸ்டல்டுருக்கு க்குது
அப்படியா ஹாஸ்டல்ல சேக்க போறியா இந்தப்பா கொழந்த
இல்ல யோ தயவ் செஞ்சி அவ ஷாஸ் ஸ்டல் போயிட்டா தா நாங்க நிம்மதிப்பா ஹோம் ஒர்க்கு எழுத மாட்டா
ஆஹ் லயாக்குட்டி ஒரே படியில நின்னு நின்னு குதிச்சி குதிச்சு ஒன் டூ ஒன் அப்டி சொல்லி வெளாடுவா அவ தெரியுமா குட்கேல் அவ டிஸ்டபே பண்ண மாட்ட ஒழுங்கு புள்ளையா இருப்பா தெரியுமா
நைட்டுக்கு என்ன செய்ற
நைட்டுக்கா நைட் டுக்கு ஒன்னு செய்ற மாரி இல்ல மாவு மட்டு வாங்கி தோச போட்டு சிக்கன் கிரேவி கொஞ்ச இருக்கு எக் கிரேவி கொஞ்ச இருக்கு அப்டே அதே வெச் வெச்சு சாப்ட்றணு
உ உ அதுதாண்டி இவன்ட நானு மாவு வாங்கிட்டே நாளைக்கு வந்து இட்லி சட்டி என்ன வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாண்டி அ ஆ இதுலயா ஆ அதுல மாவு வாங்கி ட்டு இட்லி ஊத்திட்டு ஏதோ சட்னி அரச்சு காலைல குடுத்து விட்டுறலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கு
எங்கிட்டயு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் எங்கிட்டயும் இருக்கு நீ போன டைம் மாரி இட்லி செஞ்சு தூக்கி வீசுனாங்க அந்த மாரி
இல்ல இல்ல நான் இப்பகிட்ட இப்ப மாவு வந்து வாங்கிட் நல்லா இருக்கும் இந்த மாவு இட்லிக்கு நல்லா இருக்குமா வாங்கிட்டு இட்லி ஊத்துனா அவ காலைல அவனுக்கு குடுத்து விட்டுட்டு இவனும் இட்லினா கொண்டு போய்ருவா இல்லாட்டி அவளுக்கு லெமன் சாப்பாடுலா நா செய்
இட்லி உப்மா செய்ய தெரிமா உனக்கு
ஆ செய்ய தெரியு
ம் எ னக்கு ரொம்ப பிடிக்கு உனக்கு பிடிக்குமா அதே இட்லி உப்புமாலயே இட்லி உப்புமா ரெண்டு ரெண்டு வகையா செய்வ இப்ப எப்டி லெமன் சேவை அது மாரி செய்றமல்ல அதே மாரி இதுலயு லெமன் இட்லி உப்மா அப்பற தக்காளி இட்லி உப்மா அந்த மாரி செய்லா
ம் ம் ம் தக்காளி போட்ரணு வெங்காய மட்டு போடாம ஆ
ய தக்காளி ரெண்டத்தயு போட்டு நார்மலா தக்காளி சாப்பாடு அப்டி செய்வோ அந்த மாரி தாளிச்சுட்டு போட் டா தக்காளி இதாயிரு அப்புற அதுலயே வந்துட்டு லெமன் லாஸ்ட்டா புளிஞ்சு ட்டு செஞ்சம்னா லெமன் இது ஆயிரு
நாலு மணிக்கெலா நா எந்தி ரிச்சர்ரே
அ நா வந்து நாளைக்கு அஞ் அஞ்சர மணிக்காது எந்திரிக்கணு நீ எத்தன மணிக்குன் சொல்லி நீ போடுல குரூப் ல எத்தன மணி போட்டாங்கனா தெரியு ஹாஃப் எ டேன்தான அர்த்த எந்த அனோன்ஸ்மெண்ட்டு போடலான ஹாஃப டேன்தான அர்
ஆமா ஆமா
தோ
அவரு கு
ம் இப்ப சப்போஸ் நாளிக்கு வந்து ந்து ஆமா கூப்பிட்டு போய்ருவாங்க நா நாளைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா பாப்பா வந்து உனக்கு என்ன எனக்கு வந்து முட்ட வேணு அப்டின்னா போன டைமு முட் முட்டய மட்டு நல்லா புல்லா சாப்ப வன்டா போன அதா என்ன பண்ணலான்னு இருக்க பிரெட் ஆம்லெட் இருக்கு இல்லியா அத போட் சின்ன சின்னதா டைஸ் மாரி கட் பண்ணி டிபண்ல ஆட் பண்ண வந்து இது இருக்குல ஆஹ் இருக்கு பின்ன ஆப்பிள் இருக்கு ரெண்டுதுக்கு
உம் உம் இவளுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கனு
க்காங்க அப்டின்னாலும் அது குடுத்தாலே பில்டிங்கா இருக்கும்ல்ல லஞ்ச்சுக்கு
ஆமாமா
நீ
இல்லடி அது சப்பாத்தி ரோல் கூட பண்ணிடல சப்பாத்தி சுட்டுட்டு அந்த சப்பாத்தி மேலயே ஒரு எக் ஒடச்சு ஊத்தி ஆ ஆம்லெட் மாரி கலக்கி சப்பாத்தி மேலயே ஊத்திரு அப்டியே திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் நல்ல ரோல் மாரி சு ட்டிட்டு கட் பண்ணி வெச் க்கோ அப்டியே அந்த ரோல் ரோலா இருக்கு இவளுக்கு நா குடுப்ப அந்த ரோல் வெச்சுட்டு தயிர் குடுத் னா அது கூட தொட்டு சாட்டு வந்துருவா
சரிண்ணா சரிண்ணா நாளிக்கு வந்து சப்பாத்தி ரோலு பிரெட் சப்பாத்தி ரோல் வோ நாளானிக்கு செஞ்சு குடுத்தற நாளிக்கு ப்ரெட் ஆம்லட் பண்ணி
ஆமா லன்ச் டைமுங்க போது அது வேணா குடு
உம் ஆமா அன்னக்கி பிரட்
இன்னிக்கு இங்க சந்த போடுவாங்க டி க மார்க்கெட்டுக்கு வேற போகணும் ஆ எத்தன மணிக்கு வராங்கன்னு கேட்டுட்டுதான் போனும் ஆமா ஆமா ஆமா
போடுவாங்களா அங்
ஆமா மெயின் ரோட்ல அங்க வாங்கி வஸ்டா தாண்டி செட் ஆகுது இவங்கிட்ட நேத்து போய் ஒரு பாவக்கா இருவத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேண்டி பொரியலும் இதுல செஞ்சரலாமா ஆஹ் கரண்ட் அடுப் லயே செஞ்சு வெச்சரலானு பாத் கரே
ஆமா நீ எதையோ பொரியல் எல்லாம் ஈஸிதான் டக்கு டக்குனு வெந்துது வெரு சாப்பாடு வெச் ச்ட்டா கூட சாப்பாட்ல பெசஞ்சு சாப்டுறலாம் பண்ணி செய் வேற என்ன பண்ண கொழந்தைகளுக் காது செய்
செய்யணும்ல ஆமா
என்ன இண்டக்ஷன் ப்ராண்ட் வச்சிருக்கே நீ
பீஜியான்
பீஜியானா பீஜியான் இவ்ளோ நாள் உனக்கு க்கா எத்தன வருஷோ ஆச்சு வாங்கி
க்கு கல்யாண் வாங்கிட்டேனு நெனைக்கறேன் இல்ல நா இங்க வரும்போது இங்க இல்ல வீட்ல இருக்கும் போது வாங்கனே ஆச்சே நாலு வருஷம் ஆஹ்
நானும் வாங்கணும் பேசாம எனக்கு வந்து நான் ஒண்ணு ஒரு அடுப்பு சொன்னன்ல இன்ஃப்ரார்டு அது வாங்கலான் அதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு என்ன தெரியுமா இப்ப வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அப்பிடியே சல்லன்னு எப்படி தோச கல்லுல தண்ணி பட்டு கிட்ட ஒரு மாதிரி சவுண்ட் கேக்கும்ல அந்த மாதிரி கே போ கருகுன வாட அடிக்குது அதெல்லாம் இண்டக்க்ஷன்ல வராதுல்லப் பாலே சிந்தனா கூட அந்த வாட வராதுல்ல அது பேசாம இந் இந்த மிஷினே வாங்கிக்கலான்னு இருக்கேன் இந்த இன்ஃப்ராடக்பா
ஆ ஆ
வாங்கிட்டு அதுயுவே வாங் கொஞ்ச இண்டக்ஷன்லியு வெக்கிற மாரி பாத் தரமா வாங்கிட்டோனா நமக்
ஆ ஆம்மாம்மா நா அந்த இது அனுப்புனலே ஒரு கடாயூ ஒரு ஃப்ரை பானு
ஆ
தெரீலடி இது அம்மா குடுத்தது என்னோடது அந்த இது தௌசண்ட் நயண்ட்டி நயண் ருபீஸ்சு ஆ அப்ப வாங்னோ கொஞ்ச நல்லாருக்கோ
ஆ ஆமா ரொம்ப வெல கம்யா த்ரீ தௌசண்ட்க் வாங்னா கொஞ்சோ நல்லாருக்கோ ஆமா வாங்கிணு ஒன்னு பேசாம ஒன்னு வாங்கி வெச்சுட்டா அதா நல்லது
இது என்னது அந்த கடாயூ சாஸ் பான் மாரி இ
ம்
ஹலோ அனுப்புனேன்ல அது தௌசண் நைன்டி நையன் தாண்டி வாங்கலான்னு உன்கிட்ட சொன்னன்னா இப்ப தௌசண் த்ரீ நையன்டி நையன் ஆயிருச்சு டி ச அது சென்டிமீட்டர்ல போட்ருந்தாங்க
எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டரு அப்றோ வேணு அப்றோ வந்து லி ட்டர்ஸ்ல கணக்கு பாத்தோம் டூ லிட்டர்ஸு ஒரு டூ லிஸ்டன்ஸ் அபோ வேணு ஏன்னா அது
ஆமாம்மா ஆனா நா வாங்குனா எங்க வைக்கறது தா தெர்ல
வேலாசமா வந்து வணக்கற மாரி வைக்கணு
ஆ அது வாங்கட்டாலு இண்டக்க்ஷன்ல வச்சு க்ளாஸ்
ஆமா ஏதோ ஒண்ணு பண் நா ஸ்டாண்ட்லா கொஞ்சோ வாங்கணு நானு இந்த போடு இருக்குல கார்ட் கார்ட் போர்டுன் சொல்ல முடியாது பிளைவுட்லே செஞ்ச செல்ஃப் மாரி விக்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் க்காது அது ஒண்ணு வாங்கி வச்சுட்டோன் ஆமா ஆல் வாங்கிவாசுன்னா அந்த டப்பாருக்குல ஸ்பைசஸ் டப்பா அதையெல்லா அதுல அடிக்கிட்டு இரு இருக்குற செல்ஃப்ல பாத் நா அப்டிதா செல்ஃப்பு இருக்கற செல்ஃப
ஏ நானு பாத்துருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளேயேருக்கு மீஷோல அத நம்மளே செட் பண்ணிக்கலா ஸ்லாப் குடுக்குறாங்க தானே ஆ
அந்த மாரிதா எதுலயும் மாட்றதுனாலு மாட்டிக்லா நிக்க வைக்கறதுனாலு நிக்க வச்சுக்கலா டேபிள் மேல அனால நா வந்து அது ஒண்ணு வாங்கணுன்ருக்கே து ஒண்ணு அப்ற இந்த சில்வர்ல பாத்திர இருக்குல சிங்குக்கு மேல மாட்ட ட்றது பாத் இப்ப வந்து கழுவிட்டு அப்டியே மேல மாட்டுவோல அது ஒண்ணு வாங்கிட்ணு வாங்கிட்டம்னா சின்னது வாங்க வேண்டா கொஞ்சோ ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஏனா லைஃப் டைமா அதுருக்கு நம்மகிட்ட வாங்கறது வாங்கறோ நல்லதாவே குட்டியா வாங்கிட்டோனா அப்புற பாத்து ஒரு நாள் வாங்னா அது வைக்க முடியாத மாரி ஆய்ரு
ஆ ஆ ஏன் வீட்ல இருக்றது பெருசு தா ஓரளவு நறைய தட்டு வச்சிரு கெனானு அஞ்சு பெரிய தட்டு டிஃபன் தட்டு அஞ் சு நறைய தட்டு வச்சிருக்கேன் டி பீங்கான் பிளேட் எல்லாமே அதுலே வச்சிருக்கேன்
அதா அதான்
அதெல்லா வெக் மிக்சிங் ப்ளவ்லு ஆ
மிக்சி்ங் பவுல் அதுல வெக்க முடி
நா சின்னது வச்சிருக்கேன் நா அ அதுல பெருசு பெருசு வெக்க முடியாது அதுல சின்னது மீடியமு இருக்கும் அது ரெண்டு வெச்சுக்கலா அப்புறோ வந்து இந்த பேசன் மாரி அந்த மாரிலாம் இருக்கும்ல நம்ம அம்மாலா குடுத்துருப்பாங்கல்ல
ஃபைவ் தௌசண்ட் எம்எல் ஒன்னு அப்றோ வந்துட்டு த்ரி தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் எம்எல் ஒன்னு ஃபை ஹண்ட்ரட் எம்எல் ஒன்னு இருக்கு
அப்போ
ஆ அது நல்ல
இத்தன வருஷோ நல்லா ஒழைக்கிது ஆமா மூணு இருக்கு எங்கிட்ட அரிசி ஊற வைக்கறக்கு அந்த மாவு புரியில
பெருசு நா பாத்ததே இல்லையே
இங்க வச்சிருக்கன்னியே மாமியார் குடுத்த ஸ்டாண்ட் இருக்குல ஸ்டீலு
ஆமா ஆமா அதுல இருக்கா ஆனா நீ அத யூஸ் பண்றதே வச்சா உனக்கு அது வந்து துருவெல்லா புடிக்கி அப்டியா
கில அது நா சிக்கன் நறையா வாங்குனா கழவுறக்கு ஆடாதம்மா சிக்கன் நறைய வாங்குனா கழுவுறக் க அப்றோ அரிஸ் சி இட்லி அரிசிலா ஊற
செரி அன்னைக்கு உங்க உங்க வீட்டுக்கு அத்தன கெஸ்ட் எல்லா வந்தாங்கல்ல
ஆமா
அந்த கெஸ்ட்டெல்லா வந்தப்போ நீ வந்து எதுல சமச்ச
அவங்களே குக்கர் கொண்டு வந்ட்டாங்க பெரிய குக்கர் கெஸ்ட்டே கொண்டு வந்ட்டாங்க யாமா இங்க வந்து ஆ இவக்கிட் இப்ப வந்து இல்ல பெரிப் பெரி பெரிய பாத்துரமுல்லா இல்லெங்க்கா ஓ ஏன் மாமியாரு பெரிய வடச்சட் டி ஒன்னு இருக்கு பாரு இப்ப நீ வந்தப்ப பாத்திருப்ப செல்ஃபுல பெறகு இருக்குறதுலே அதா பெரிய வட சட்டியோ மாமியரு கொண்டு வந்துச்சு என் மாமியாரோட அக் அக்கா வந்துது பெரிய குக்கருடி அதுத வா சாப்பால்லா மூணு வீடு சோறு சாப்பல்லா அந்த அளவுக் பெரிய குக்கரு அப்புற அத கொண்டு போம்போதே அவங்க திருப்பி நைட்டே கொண்டு பேய் டாங் நைட்டு போம்போது கொண்டு பேய்ட்டாங்க கொண்டு போம்போது மத்த டைம் நாங்க நாலு பேரு தனா அவுங்க ரெண்டுவேரு நாங்க ரெண்டுவேரு பாப்பா மட்டுதான மத்தபடி கருட்டா இருந்துச்சு அவுங்க பெரிய குக்கர் எடுத்துட்டு பேய்ட்டாங்க அத பாக்குறக்கே எனக்கு பயமா இருக்குது அவ்ளோ பெரிய குக்கர்
ஆஹ் சேரி
இன்னு அதுக்குள்ள ஒரு ஃபோன் பண்ல து எனக்
என்னடி ஏன் எல்லாருமே இப்புடு இருக்குறாங்க ஏ அவங்குளுக்கு அவங்குளுக்கு
அவங்குளு கூப்டு ஆ சொல்லி சொன்னாலாச்சு என்ன சண்டேனாச்சு கேக்குல இத்தன் நாள் என் கூட இருந்திருக்றாங்கல்ல இத்தன்நாள் என் கையால சோர் தின்று காங்க என்ன பாப்பா இந்த மாரி சண்டையானு கூட கேட்டுட்டு ஒரு ஃபோன் பண்ல